ஹலோ
சிஸ்டர்
சொல்லுங்கடா குட்டீச கூட்டு வந்ட்டீங்களா
கூட்டு வந்தாச்சு சவுண்ட் கேக்குதா
ஆ நல்லா கேக்குதுறா சாப்ட்டு வந்தாங்ளா அங்க எதுவு
ஆ சாப்ட்டு வந்திருக்காங்க முட்ட உருளக்கெழங்கு தக்காளி சாதம்
ம்
சாப்ட்டு வந்துட்டாங்க
டெய்லி முட்ட தராங்ளாடா
இல்ல மூண் நாள் தருவாங்க திங்கள் புதன் வியாழன்
ஓகே ஓகே ஓகே ம் செவ்வா வெள்ளி அங்க கூட குடுக் மாட்டேங்கிறாங்களா
ஆமா
ஓகே ஓகே ஓகே தூங்குனாங்ளாடா ப்போ அங்க போயிட்டாந்தா வந்து தூங்குவாங்ளா
ங்க இந்தா ஓ குட்டிபாப்பா தூங்கிட்டா அடுத்து இவன் ண்ணி தூங்கிடுவா அவுக அக்கா உல்லன்னா தூங்கிருப்பா அவுங்க அக்கா இருக்கவு ஆட்டம் போட்டுட்ருக்கா
ஓ குட்டி இன்னைக்கி ஸ்கூல் அனுப்புலல்ல
ம் பெரிய பாப்பாவ அனுப்புலல்ல பல்லு புடுங்கிருக்கு
பல்லு புடிங்கிருக்கா ஏ
அவளுக்கு பூச்சிப் பல்லு வந்துட்டு இருந்துச்சு அது சாரி பூச்சிப்பல்லுங்கிறே இந்த ஸ்டென்த் இல்லன்னா சொத்தபல்லா வருல்ல
கால்சியம் டெஃபிஷியன்சியா
அதனால அவுங்களுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன் சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு வேற நேத்து ஸ்கூல்லேருந்து வேற ஃபோன் பண்ட்டாங்க செரி போயிட்டு ஈவினிங் கூட்டு போய் ஹாஸ்பிடல்ல பாத்தா அவுங்க ரெண்டு பல்லல ரொம்ப இதுவாயிருக்கு ரிமூவ் பண்ணாதா நல்லாருக் கூ புள்ளைக்கி அப்டின்ட்டாங்க சேரி ரிமூவ் பண்ண சொல்ட்டு அனால மேடம் இன்னக்கி லீவு நாளை
ஜோ புள்ளைக்கு வலி தாங்காதடா
ம் ஊசி போட்ருக்கு டேப்லெட் போட்ருக்கு
ம்
அதனால மேடம் வீட்டுல இருக்காங்க இவுங்க ரெண்டு பேரையு அனுப்பிருந்தே இப்ப அவுங்க முடிச்ட்டு வந்ட்டு இவுங்களோட வெளையாட்றாங்க
இருக்கட்டும் பரவால்ல வலி இருக்கா கா பாப்பாக்கு
க்ரீமு ஜூஸு இந்த மாரி ஒரு குட்த்துட்ருக்கே
ம இது ஒத்தடோலா குடுக்
ஆ குடுக்கணு ஐஸ் கட்டி ஒத்தடோ குடுக்குணு
அப்பா அவ்ளுக் வலிக்கற்து எனக்கு வலிக்கிது இங்க ஏனா ஒரு பல்லு இல்ல ரெண்டு பல்லுல்ல அது
பல்லு ஃபர்ஸ்ட்டு புடுங்கயில வந்துருச்சு உன்னொரு பல்லு கொஞ்ச இன்னு நல்லா ஸ்டாங்கா வேற உள்ள எறங்கி இருந்துது
ம்
ம் அதனால கஷ்ட்டமாயிருச்சு மறுவடியு மறுவடியு இன்செக்ஷன் போட்டு போட்டு புடுங்குனாங்க சாப்புட வெறு தயிர் சாத மட்டுந்தா சாப்ட்டுட்ருக்கா நேத்து நைட்லருந்து
பாலு குடுங்கலேன்டா பால் சாத குடுங்க
அது அவ்ளுக் அது புடிக் காது சின்ன வய்சுலேந்தே தயிர்னா நல்லா விரும்பி சாப்டுவா
ஓகே
பால் சாதம் பால் தோச காலையில
ம் ம்
ம்
போ புள்ளைங்களுக்கு ஒன்னு வந்துருச் சின்னா நமக்கு இல்ல நமக்கு ஒரு மாரி டார்ச்
நேத்து ஈவனிங் அதனால தா பேச முடியில அங்க போயிட்டு நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு வீட்டுக்கு
ம் ஐயோ இப்ப குட்டிமாக்கு இந்த சாக்லேட் சாப்ட்டா இல்ல வந்து பால் குடிச்ட்டு அப்டியே படுத்துருவா அதனாலயான் தெரிய்ல அ பல்லு வந்து பூச்சி வரல அனா அரிக்க ஆரமிச்சிருச்சு சொத்தையா இல்லாம அந்த ப்ரெளன் பல்லே வந்து ப்ரௌன் கலர்ல மாறி அரிக்க ஆரமிச்சிருச்சு
அது வந்து சொத்த பல்லுன் சொல்வாங்க
அப்புற போனா இருவதாயிரம்டா
ம்
அது மேல அந்த ஸ்டீல் பல் மாரி கட்டுவாங்கல்ல எதோ ரூட் கேனல் அது குன்னு ரெண்டு பல்லு கட்னா ரெண்டா மூணா எ மறந்து போய்ட்ட இருபதாயிரோ டென்டலுக்கெல்லா ஆம் ஒரு வர்ஷ இருக்கும்டா டென்டலுக்குல்லா ரொம்ப அதிகமா எடுக்குறாங்க தெரியுமா பைசா
இங்கே கம்மி தா பரவால்ல தௌசண்ட் தா வந்துச்சு ரெண்டு பல்லுக்குமே மத்த எடத்துலல்லலா ஐயாயர்பா கேட்ருப்பாங்க தா ஆனா இது இவங்க கன்சல்டிங் பீஸ் ஃப்ரீ ம் பல்லு புடுங்குறதுக்கு ஒரு பல்லுக்கு ஐநூறுபா வாங்குனாங்க மத்த எடத்துலல்லா உங்க ஒரு பல்
அந்த இதுக்கே காசு வாங்கிருப்பாங்கடா அந்த அந்த சில்வர் இதுல்ல கட்டுனாங்க
ம்
அதுக்கே காசு வாங்கிருப்பாங்க எப்பா நானு பந்தாவா இருப்பே ஏன்னா இங்க இருக்க எல்லா கொழந்தைங்களுக்கு கட்டியிருப்பாங்க செய் என் பிள்ளைக்கு க கட்ட தேவையில்லை என்புள்ள ஒழுங்கா இருக்குன்னு நெனைப்ப நானு
ஒ
கடைசியில போய் பாத்தா மொத்தமு இங்க இருக்கிற அம்புட்டு ஸ்டீல் பல்லுலதா இருக்கு
ம்
எல்லாத்து கொறைஞ்சது மூணு மூணு பல்லாது ஸ்டீல்ல இருக்கு
ம்
அந்த மாரி போகுது ம் நல்லா அந் ஒரு ஹேபிட் கொண்டு வரணு என்னன்னா பிரஷ் பண்ணிட்டு தூங்க வைக்கணும்டா அந்த ஹேபிட்ட கொண்டு வரணும்டா
பெரிய பொண்ணு அப்டிதான் இருந்தாங்க்கா
அப்றோ எப்டி அவளுக்கு அப்டியாச்சு அதா டெஃபியன்ஸ் இல்ல ஆமா ஆமா ம்
அப்டின்னு அவ எப்பயுமே செரி ஸ்வீட் சாப்ட மாட்டா
அ
சாக்லேட்டே சாப்ட மாட்டா பிடிக்காது அப்றோ அந்த ப்ரஷ் டெய்லியுமே பண்ணிட்டு தா தூங்குவாளே குளிச்சுட்டுது பரஷ் பண்ணிட்டு தா தூங்கும் நைட்டும் என்ன மாரியே என்ன பாத்து பழகுனால என்னமோ தெரியல அவளு அதயே ஃபாலோ பண்ணுவா
ம் ம் ம்
பையனு சரி குட்டி பல்லு வர ஸ்டாட் பண்ணதுல இருந்து சரி பல் வெளக்க ஆரம்பச்சிருவாங்க அழுக எல்லா மாட்டாங்க
செரி நா உங்ககிட்ட இருந்து நறைய கத்துக்கணும்டா நா வந்து ரெண்டு ஹேபிட் எடுத்துக்க போறே ஒண்ணு டிவி பா க்காம சாப்டுறது இன்னொன்னு அ நைட்டு கொழந்தைங்கள பிரஷ் பண்ணிட்டு தூங்க வைக்கிறது
கத்துக்கோங்க கத்துக்கோங்க நல்ல விஷயத்த யாருகிட்ட இருந்து கத்துக்கிட்டா என்ன
ம் இதெல்லா நா செய்யணு நெனைக்கிறது நானே கொஞ் கொஞ்சோ லேசியில விட்டுர்றது
ம் அப்டி விடக்கூடாது நெக்ஸ்ட் டைம் அப்டி விடாம கண்ட்ரோல் பண்ணி
பாருங்க நா நா வந்து ம் ஒரு ஒரு இந்த சக்தியா மாறி நா ஒங்ககிட்ட காட்டுறே ஒரு ஒரு அறிவு கண்ணா நீங்க தெறந்துகிட்டே இருக்கிறீங்கல்ல நா காட்டுறே பாருங்க முழுசா மொத் மெத்தா‌ அறிவா நா ஒங்ககிட்ட வந்து நிக்கிறே பாருங்க
நில்லுங்க நில்லுங்க
நல்லா துக்கம் வருது ஆனா குட்டி வந்துருவான் ம்
மூன்றைக்கு வந்துடுவண்ணா
ஆமாண்டா அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையு ரெடியா வைக்கணு
ம் ம்
வீடு கூட்ட முடியாது அதுக்கப்றோ அதுனால இப்போ ஒருக்கா தள்ளிடுவே
ம்
இந்த கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் இருக்கா வீட்ல அது என்ன வச்சாலு கீழ தட்டி தட்டி வுடுது குப்பையாயிருது அதுனால ரெண்டு நேரோ கூட்டுற மாரி இருக்கு அவ வர்றத்துக்கு முன்னாடியே கூட்டிட்டான்னா கொஞ்சோ பிரச்சன இல்ல வந்துட்டான்னா ஆ ஓடவு ஒடியாரவு நா இப்பதா டி வி பாக்குறே எனக்கு ஃபேன் வேணு ஃபேனு போடு இந்த மாரி எதையா ஒண்ணு பண்ணு அதனால அது அப்டியே விட்டாறது அவ வர்ரதுக்கு முன்னாடி கட கட கடனு முடிச்சு வச்சறது எல்லாத்தையு
முடி முடியு பாலுக்கு பா பால் பால் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி குடுப்பீங்க
இல்லடா சாப்பாடு போட்டு ஊட்டிருவே
ஓ அப்புறோ தூங்கயில சாப்டுவாங்களா
ம் சாப்பிடுவா அவனுக்கு லன்ச் வந்து பதினொன்னு அம்பதுக்கு இங்க பாருங்க ஒரு நாலு வாய் சாப்பாடு தா கொண்டு போறான் கொழந்த
ஆ
பன்னெண்டு இருவதுக்கு முடிக்கிறா நீங்க யோசிச்சு பாருங்களே நா டேரக்ட்டா டின்னர்னா கஷ்டோல்ல அது
இல்ல எடையில இந்த தானிய வகைகள் எதாவது வேக வச்
நட்ஸ் குடுத்துவிட்ருவே தானியோல்லா அது விருப் ப்படி சாப்டவே சாப்டாதுடா நெடக்கல்ல இருக் குல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க நெடக்கல்ல தானே சொல்லுவீங்க
ஆ நெடக்கல்ல பச்சைப்பயிறு கொண்டக்கல்லா தட்டபயிறு இதெல்லா
டோ வேக வச்சோம்னா சாப்புடு மத்தபடி வேற எத்தையுமே சாப்டாது அப்புறோ கருப்பு சுண்டல்
அதெல்லா என்ன பண்ணீங்க வெறும் இதுவா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நா கருப்பட்டி இருக்குல்ல அது பாகுகாச்சு அத மில்க் பண்ணி லட்டு இல்ல பர்பியோ அப்டி குடுக்கலாம்ல
அந்த மாரி டேய் இத்தன நாளா நீங்க எங்கடா இருந்தீங்
டே என்னடா ஒன்னு ஒன்னு அப்டியே அள்ளி அள்ளி போடுறீங்க இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ டே கொஞ்சோ போடுங்கடா டே டே அப்டியே டிப்ஸ் ஒன்று டிப்ஸ் இரண்டு டிப்ஸ் மூன்று அப்டின்னு கொஞ்ச லைனா அடிங்கடா நாங் களு எதோ பொழச்சுக்குறோ அ நா ஆக்சுவலி சத்து மாவு குடிக்க மாட்டேன்றானேனு யோசிச்சே நேத்து அவர
அ கண்டிப்பா எல்லா பிள்ளைங்களு அப்டி எதுவுமே அவங்களுக்கு அந்த பருப் ல்லா டிஸ்டபென்ஸா இருக்குன்னு பர்ப்பிக்கு சாப்ட மாட்டேனாங்கனா வச்சுக்கோங்களே நெக்ஸ்டு வந்து நல்லா கிரைண் பண்ணிருங்க லட்டுவா புடிச்சிருங்க அத கண்டிப்பா எந்த கொழந்தைங்களு வேணானே சொல்ல மாட்டாங்க
இப்போ வீட்ல சத்துமா இருக்கு கடாயில நல்லா நெய் போட்டு வறுத்து எடுத்துட்டு வெள்ளம் போட்டு உருண்ட புடிச்சு வச்சுட்டா பேசாம
ஆ அது மாரி எதாவது லட்டு செஞ்சு அது தேங்காய் பருப்பி திருவி போட்டீங்கன்னா வச் எ ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இன்னும் டேஸ்டியா இருக்கும் ஆகதா அப்ப விட்ருங்க அது நோ ப்ராப்ளம்
வெருமென சாப்டுவேன் பச்சை தேங்காவ நீங்க சில் எடுத்
ஆ அதுவும் நல் இதுதான் ரொம்ப நல்லது அதுதா ரொம்ப நல்லத் த அத சாப்பிட சொல்லுங்க காலைல டெய்லி ஒவ்வொரு பீஸ் குடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஹெல்தி நல்லா பதினொன்னேக்கு
இப்டி சீரியஸா போடுறான் நீங்க பேசாம ஒரு புக்க எழுதலாம்
ரைட்டு
தாய்மார்களின் கவனத்திற்கு
ஆ ரைட்டு சரியான ஹெட்டுங்க ‌அவரு
ஆ பாத்தீங்களா எப்டி காேட்சியா நான் சொல்லியிருக்கேன் பாருங்க தாய்மார்களின் கவனத் திற்க்கு பிள்ளைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பது எப்படி அப்டின்னு போட்டு ஆமா குறி குறிப்பு ஒண்ணு குறிப்பு ரெண்டு குறிப்பு மூணு ஒரு பத்து குறிப்பு போடுங்கடா
ஆ அவ்ள்தான் பண்றோம்
அத பார்த்து அடுத்தடுத்து எல்லாரும் புக் எழுத வந்துருவாங்க
எக்க தமா சம்மி மட்டும்தான் இன்னைக்கு யார்து யாரம் ஒண்ணு பண்ணுவான் மத்தபடி அவங்க ரெண்டு பேரும் நல்ல பாசம் விட்ரு இந்த இந்த இங்க இங்க ஒரு தட இங்க இருந்தா அடங்க மாட்டான்
ஆ மத்தவங்கல்லாம்
இவன் ஒரு ஆள் தான் ஒவ்வொரு சில டைம் ஒரு மாரி ஆனா சாப்படுறது ஒன்னும் பண்ண மாட்டாங்க தங்கபுள்ள லட்டுன்னா நல்லா சாப்ட்ரும் இது ஒரு லட்டு பேபி
லட்டு பேபி
பிரச்சனைய தவர இதை யோசிக்கலடா
ஆ இது மேக்சிமம் நம்ம ம் மேக்ஸிமம் நம்ம பீனட் இருக்குல
ஆமா
பீனட் தான் நல்லா ஹெல்தி அதுல லட்டு செஞ்சு குடுங்க இருக்குறதுலே பெஸ்ட்டானது
ம் குடுக்குறன்டா கண்டிப்பா குடுக்குறேன் ம் ம்
புட்டு தான் வேக வச்சு சாப்பிடுறது அதை ந நல்லா மென்னு சாப்படுறதெல்லாம் நீங்க அது கூட அடிக்கடி குடுத்துக்கலாம்
அதுதான் எடுத்துட்டு போவான்
அது வந்து நம்ம தண்ணில போட்டு வேக வைக்க கூடாது நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க தண்ணியில வச்சு வேக வைக்க கூடாது இட்லி பாத்திரத்துல வச்சு அவிச்சு குடுக்கணும்
எக்ஸ்கியூஸ்மி இட்லி பாத்திரத்தில்ல வச்சி அவுச்சா
ஆ வேகுங்க்கா
எவ்ளோ நேரோ விடுவீங்க
நீங்க அந்த மேல உள்ள ஸ்கின்ன எடுத்துட்டு
ஆ அததா நா வைக்கற அததா வைக்கிற அளவா தண்ணி தெளிச்சு ஒரு விசில் விடுவ அ
ஊற வச்சிட்டு அத எடுத்து ஸ்டீம் பண்ணிட்டு டக்குனு தூக்கி ஸ்டீம் பண்ணிருங்க
டேய் பத்து நிம்ஷமா ஓவர் நைட்டு ஊற்ற மாரிலடா இருக்கு
அப்பில்லா நீங்க ஊர வைக்க வேணாமே
அப்படியா
நாங்களா அப்படிதா அவிச்சி சாப்படுறோ ஒரு வேளை எப்டின்னு தெர்ல உங்களுக்கு அங்க
ம் நா வந்து அவனுக்கு காலையில ஸ்நாக்ஸ் தரதுன்னா இங்க நைட்டே ஊற போட்ருவ காலையில நல்ல குண்டா ஊறி நிக்குமா